ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
என்னா பண்றீங்க சாப்டீங்ளா
ம் சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்ட என்ன சாப்டீங்க
நானா பிரியாணி அது இது சாப்ட்ட ப்ரோ
பிரியாணியா ஓகே
ஆமா ஆமா
ஆ நா நல்லா சாப்பல்ல ப்ரோ நா இனிமேல் தா சாப்பணு இல்ல இனிமேல்தா சாப்பணு இப்பதா ஒர்க்கு முடிஞ்சுது இனிமேல்தா போய் சாப்பணு ம் என்ன பண்றீங்க படிக்கிறீங்ளா இல்ல ஒர்க்கா ஓ ஓகே ஓகே அந்த பொண்ணோட படிக்கிறீங்ளா
ஆஹா அவுங்க வந்து வேற ப்ளேஸ் ப்ரோ நா வேற ப்ளேஸ் வேற காலேஜ் படிக்கிற நா
ஓ நீங்க ரெண்டு பேரு ஆனா ஃப்ரெண்டு
ஆமா ஃப்ரெண்டு ஆமா
ஆம் ஓகே ஓகே நீங்க அ என்ன படிக்கிறீங்க கோர்ஸு
பி சி ஏ ப்ரோ
பி சி ஏ ஓ ஓகே ஓகே
நீங்க என்ன வேல பாக்குறீங்க
நா இதுல என்னது நான் ஒர்க் பண்ணிட்ருக்க ஐ டி ஐ சாஃப்ட்வேர் டெவலப்பர்
ஓகே ப்ரோ எனக்கு அதா போணுன்னு ஒரு ஆச ம் ஆசன்னு சொல்ல முடியாது நார்மலா வேல பாக்கறதுக்கு ஆமா ஆமா
யான வேலன்னு நெனப்பீங்க பட் கஷ்டம்தா
அப்படியா ஆ
ப்ரோக்ராம்லா கொஞ்சோ தெரியுங்களா
இல்ல ப்ரோ நா அவ்ளவா படிக்கறது இல்ல ப்ரோ காலேஜெ போறதுல்ல ஏதோ ஒன்னு அப்பப்போ போய் மூஞ்ச மட்டு காம்ச்சிட்டு வந்தற
எனக்கெல்லா இங்கிலீஷே தெரியாது ப்ரோ தம்பி சுத்தமா இங்கிலீஷே தெரியாமதா நானே வந்தே
தெரி இங்லீஷ் பேச ஜாவா பைத்தான் அதெல்லா இதெல்லா எதுவுமே தெரியாது அவ்ளோவா
இல்ல இல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சப் சென்னையா
இல்ல ப்ரோ இங்க வேலூர்
ராயவேலூரா
ஆ ராயவேலூர்
ம் ஓகே நான் நாமக்கல்
இப்ப எங்க இருக்கீங்க
இப்ப சென்னை ம்
நீங்க என்ன ப்ரோ படிச்சி போனீங்க
நா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ம் அது படிச்ச பட் வேல எனக்கு ஸ்டார்டிங்ல நீங்க நினைக்கற மாரிலா இல்ல ம் பண்ணண்டு ரூபா குடுத்தாங்க
ஆ இப்பல்லா ஃப்ரெஷர்ஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் கே தராங்கல்ல ப்ரோ
பிரசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கோ அது தகுந்த மாரி தருவாங்க ஃப்ரெஷர்னா எடுத்த உடனே தரமாட்டாங்க நீங்கள் அந்த அளவுக்கு டெவலப்பா இருக்கணு
ம் ம் இப்போ நீங்க எவ்ளோ சேலரி வாங்றீங்க
இப்ப நான் தேர்ட்டி ஃபைவ்
ம் தேர்ட்டி ஃபைவ் எவ்ளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ்
டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸஸு இந்த கம்பெனி வந்து ஒன் இயர் ஆகுது இதோட மூணு கம்பெனி மாறிட்ட
ஆ எப்டி நல்லாருக்கா எப்டி ப்ரோ இருக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கா
டார்ச்சரும் இருக்கும் ஜாலியாவும் இருக்கும் அப்பறம் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் போரும் அடிக்கும் மூணுமே இருக்கு
ஐ டி லைப்ல்லா நல்லாருக்கு அப்டி இப்டி சொல்வாங்க அப்டிலா இருக்கா
அவ நெனச்சானா ஒரே நிமிஷத்துல டக்குன்னு தூக்கிருவா
ஆ
உன் வச்சிருக்கணுங்கறத இல்ல நீ ஒன்ட விஷயம் இது உன் நீ நல்லா பண்ண நீ இது ஏதாவது வேற ஏதாவது நீ இந்த கவர்மெண்ட் வேல அந்த மாரி ஐயோ இவன தூக்கவும் முடியாது என்ன பண்றது எல்லா கெடையாது ஒரு நிமிஷ தா லெட்டரை போட்டானா ம ம ம லெட்டர் கூட போட மாட்டா மெயில் போட்டானா முடிஞ்
வேற வேற இப்ப போய் கம்பெனி சேர்ந்துலால
ம் அவ இது குடுக்க கூடா அவே இது குடுக்கணுல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் குடுக்கணுல நீ ஒரு வருஷோ சேர்ற அந்த கம்பெனில திடீர்னு கரெக்டா ஒரு வருஷோ முடியாம ஒரு பத்து மாசத்துல உன்ன வெளிய அனுப் பிச்வுட்றா அவ உனக்கு இது குடுக்க மாட்டா ஆமா குடுக்கமாட்டா இப்ப என்ன பண்ணீங்க அந்த பத்து மாசோ என்ன பண்ணீங்கன்னு கேட்பானுங்க ல சப்போஸ் இல்ல அப்டி நடுவுல நீ எங்கேயாவது வேல செஞ்சியான்னு பாப்பானுங்க இல்ல அதே சம்ப அதோட கம்மியா சம்பளோ தருவானுங்க அதும் இந்த மார்க் எல்லா வாங்க இந்த காலேஜ்ல சொல்லிருப்பாங்களே இந்த இந்த மார்க் இப்பலா வாங்கக்கூடாது வாங்கனீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிருவோ இத எழுதவிடமாட்டோ எக்ஸாம் எழுத விட மாட்டோபாங்கள அதேதா சேம்
ம் நா அவ்வளோவா காலேஜே போ போறது இல்ல ப்ரோ சும்மா வீட்ல படின்னு சொல்றது
ஒரு எயிட்டி பெர்சன்ட் எடுத்திருக்கணு காலேஜ்ல எயிட்டி இதெல்லா தேவல்ல ஒரு செவன்டி
ஆ
ம் அதுக்கு மேல ரொம்ப ஃபீப்டினு ஆவரேஜ் இன்ட்ரிவியூ எடுக்கு போது அவே கேட்பா கேள்வி கன்ஃபார்ம் கேட்பா இன்னா
ஏங்க கா நாமக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்றீங்க சென்னேல பிஜி ஹாஸ்டல் அந்த மாரி எடுத்து எப்டி
ரூம் எடுத்துருக்கோ நாலு பேர் இருக்கோ
ம் அப்டியா
நாலு பேர் ரூம்ப எடுத்து தங்கியிருக்கோ ஃபஸ்ட்டு எல்லா பாத்தீன்னா ஒரு ஹாஸ்டல் மாரிதா
ம்
ஒரு ரூம்ல முப்பது நாப்பது பேர் இருப்போ
ட உம்
ஒரே ஒரு ரெண்டு பாத்ரூமு ஒரு பாத்ரூம் தா இருக்கு
ம் ம்
நாப்பது பேரு கால்ல எந்திரிச்சு கெளம்பி போகணுனா நெனச்சு பாத்துக்கோங்க நாப்பது பேர்ல ஒரு பத் து பேர் நைட் ஷிஃப்ட்டு போயிருவானுக
ஆ
அவே வந்து கால்ல தூங்கிருவியா அவனுக்கு பிரெச்சன கெடையாது இந்த பகல் ஷிஃப்ட்டு போவானுங்க ஒவ்வொரு நாளு இருவது பேர் நைட் ஷிஃப்ட்டு போவா னுங்க எனக்கு நைட் ஷிஃப்ட்டு போடுறாங்கனானா பகல் ஷிஃப்ட்டுல போட்டு சாவடிச்சானுங்க
ஆ
அதனால இப்ப எந்திரிக்கணு ஒரு மணிக்குல எந்திரிச்சு குளிச்சா தா குளிக்க முடியு ஒரு மணிக்கு எந்திரிச்சா ஒரு ஆறு மணிக் குளிக்கலா நின்னு பொறுமையா இல்ல இன்னொருத்தே ஏ
நீங்க இன்ஜினியரிங் எடுத்திங்க நீங்க ஈசியா கொஞ்சோ போயிட்டீங்க வச்சுக்கோளே நா வந்து ஆர்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த பி சி ஏ இதுக்கு போக முடியு ல ஈஸியா இல்னாங்கா அ இல்ல ப்ரோ இப்ப இன்ஜினியரிங் படிச்சவுங்களு க்கு வேல்வியூ அந்த மாரி குடுப்பாங்க எங்களுக்கு லைட்டா இது அப்டி இருக்குன்னு எது சொல்றீங்களா
ம் ஹு ஆ ஹா அப்டி எல்லா கெடையாது உங்களுக்கு எடுப்பானுக ஆர்ட்ஸ் தா எடுப்பானுக
ஆ
இன்ஜினியரிங் எடுப்பானுங்க இன்ஜினியரிங் கொஞ்சோ டக்குனு என்ன னா என்னது நா படிச்ச எடத்துல தா ஆட்ஸ் அழகா எடுத்தானுங்க நா நெனச்ச கம்முன் நாலு வர்ஷோ படிச்சது மூனு வர்ஷோ ஆட்ஸ் முடிச்சிருந்தா பிரச்சினையே இல்லன்ட்டு ம் ஒரு வர்ஷோ வேஸ்ட்டா போச்சு இந்நேரோ கம்பென்ல போய் சேந்துருக்கலா அப்டிங்கிற மார் தோணுச்சு
அ
தானா பாத்தீங்க இதுதா பரவால்ல ஆட்ஸு இப்ப எடுக்கறானுங்க எல்லா கம்பெனிலியு எடுக்கறானுக என்ன இன்டர்வியூ மட்டு தெளிவா அட்டன் பண்ணு அது மட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அப்டின்னா அவனுங்ளே செரி ஓகே ஃப்ரெஷ்ஷர்ஸுங்கும் போது அந்தளவுக் கேள்வில்லா கேக்க மாட்டானுங்க
கேக்கற கேள்விக்கு பதிலு உனக்கு தெரியுமானா தெரியும்
ஆ
அப்டிங்னு அப்டி சொன்னாவே உங்களுக்கு ஓ ஒர்க்கு ஓரளவுக் கு வந்துரு ஓகே பைய நல்லா தா இருக்கா அப்டின்ட்டு
இல்ல அவ கேக்கற கேள்வியே எனக் புரியில புரியிலன்ட்ருக்கும் போது அவ இப்பயே இப்டி பண்றான்னா அவ நாளைக் கி வேல சொல்லும் போது இப்டிதான சொல்ல மாட்டான்ட்டு ரிஜெக்ட் பண்ணிருவானுக
எ எ எ ப்ரோ எப்பிடி ப்ரோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம நீங்க போனீங்க
நா எ அதா சொன்னல்ல நா பண்ணும் போதெல்லா பாத்தீங்ன்னா ஸ்டாட்டிங் வந்து நா உள்ள வந்துதா இங்கிலீஷே கத்துக்கிட்டே கம்யூனிகேஷன் அப்டே ஃப்ரெண்டு் ஒருத்த ன் இப்ப வந்து நாலு பேரு அங்க எங்க டீம்ல எல்லார்மே இங்கிலீஷ் பேஸ்வானுக எனக்குல்லா சொல்ல போனா மெயிலே அனுப்ப தெரியாது எனக் மெயில் அடிக்கடி வந்துகிட் டே இருக்கு ம் மெயிலே அனுப்ப தெரியாம
ம்
அவனுங்கள அப்பறோ ஃப்ரண்டுட்ட கேட்
இப்போ நீங்க த்ரீ இயர்ஸா பண்றீங்க சொல்றீங்களே த்ரீ இயர்ஸ் வந்து கூட தேட்டி ஃபை கே தானா சேலரி வருது
ம் தேட்டி ஃபையி நா வந்து இன்னு வந்து இந்த கம்பெனி உட்டு மாற்ல மாற்னன்னா எனக்கு ஃபோட்டி ஃபோட்டி ஃபையி அடுத்து போட்ருக்காங்க இன்னு நா அ இன்னு வந்து இந்த கம்பெனிவுட்டு ரிலீஃப் ஆவல ரிலீஃப் ஆனாதா எனக்கு குடுப்பானுக
ஆ ஆ இல்ல எங்க சித்தப் பா சித்தி எல்லா பேங்ளூர் தா அவுங்க கூட ஐ டி ல தா இருக்காங்க அவுங்க நல்லா வாங்கறாங்க
அவுங்கல்லா போயி ஏத் எத்துட்டு பத்து வர்ஷோ இருக்குங்ளா
ஆமா ப்ரோ எப்டி கரெட்டா ஸ் அவுங்க ஒன் லேக்க்கு மேல ஒருத்தங்க ஒன்ற லட் சோ அந்த மாரில்லா வாங்கறாங்க
அதா போவு நம்ம நீங்க எந்தளவுக்கு கம்பெனி வருது அந்தளவுக்கு உங்களுக் சப்போஸ் அவங்க மூலோ யாராவ்து இது ஃப்ரெஷ்ஷர்ஸ்கீது ஆள் எடுத்தாங்ன்னா டக்குன்னு உள்ள நொழஞ்சர்ல்லா ஈஸியா அவங்கள வச்சு நீ ஒரு உள்ள நொழஞ்சர்லா
அதே தா வீட்ல கூட அதா சொல்லி சேத்தாங்க
எனக்குல்லா அப்பிடி வந்து யாருமே இது பண்ல எங்க ஃபேமிலி எல்லால்ல லோக்கல்லே வேல புடிச்சு அவ்ங்கவ்ங்க எல்லா விவசாய இந்த மாரி இதுல பூந்துட்டாங்க சோ எனக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்ல எனக்கு அப்பால பேக்ரவுண்ட் இருந்ததுனா இந்நேர நீங்க சொன்ன மாரி அறுவது எழுவது
ஆ
எம்பது கூட வாங்கிருப்பே நா ஒரு கம்பெனில பாஞ்சாயிரூவாக்கி சேரவும்ந்தா இன்னைக்கு இவளோ தூர வந்திருக்கே
ஆ
அந்த மாரி
இப்ப கூட ரீசன்ட் டேஸ்ல எ ஃப்ரெண்டு ஒருத்த சேந்தா சென்னை தா ட்வெண்ட்டி ஃபைவ் கே ஃப்ரெஷ்ஷர் தா அவ டவெண்டி ஃபைவ் கே தா வாங்குறா அவனுக்கு வந்து கிராண்மா பாட்டி அவ்ங்க அங்
ஆ ஆமாம்மா ஆ ரைட்டு ம் ம்
க்காவ ஆமா
அந்த மாரி அதா அந்த மாரி சேந்த இருக்கு ப்ரோ வேலலா வேலலா இல்லாமலா இல்ல சென்னைல ஃபுல்லா வேல இருக்கு
ஆ ஆ ஒங்களுக்கு தெரியு பேங்ளூர்லா போயிருக்கீங்ளா வேலைக்கு சென்னை மட்டுந்தானா
இல்ல இல்ல பேங்களூர் போயிருக்கே பேங்களூர் எனக்கு செட் ஆவல எவா இன்னு முக்காவாசி ஹிந்தி தா பேசுவானுங்க ஆ ஜாலியா இருக்குண்ணா இப்பயே எனக்கு போன இது வந்து ஒரு இது பேங்ளூர்ல இது போட்ருந்தானுங்க
ஆ
அடுத்து எனக்கு மும்பை போறதா இருக் க்காங்க மும்பை தெரியுமா ம் ம் அதா செவன்ட்டி தௌசண்ட் போட்ருக்காங்க நா என்ன போறது து அப்பாயின்மெண்டு குடுக்கல குடுத்தன்னா எனக்கு இந்த கம்பெனில இருந்தே செவண்ட்டி
ஆ ஆனா சாலரி கேப் ரொம்பதா அங்க செவன்ட்டி கே தராங்கனா அங்கே ஸ்டேக்கு அங்க நீங்க எப்டி சர்வே பண்றதுக்கே போய்டு
ஆமா இல்ல இல்ல ஸ்டே நா எல்லா கேட்டு ரூமு எல்லாமே பாத்தாச்சு ஃப்ரெண்டு ஒருத்த இருக்கா
ஆ ஆ
நீ ஃபஸ்ட்டு இங்க வந்துர்றா மும்பை வாடா அடுத்து ஆஸ்ட்ரேலியா அடுத்து வேகண்ட் கேக்கலாண்டா அப்டிங்கறா அவ போயிட்டா ஆஸ்ட்ரேலியா போயிட்டா இப்ப அவனுக்கு பயங்கற சம்பள இப்ப ஜாலியா இருக்கா அவ
ஆ ஆ
நா நேரா ஆஸ்ட்ரேலியா கேட்டா குடுக்க மாட்டிங்கிறானுங்க
ஆ
ம் அதனால மும்பை போடா போயிட்டு அதுக்கப்பற ஒரு வர்ஷ ஒரு மூணு மாச இர்றா அப்பற அவனுங்களே மாத்தி வுட்டுருவானுங்க அடுத்த வேக் க்கண்ட் வந்தா கெளம்பி வந்துர்றோ அப்டின்னே இல்லடா நானு டேரக்டா வேகண்ட் வந்த வந்துர்லாண்ட்டு
ஆ
ம் அதுதா பாத்துட்ருக்கே கெடைக்க மாட்டேங்குது பாப்போ
எனக்கு தெரிஞ்சு நாவந்து சும்மா தா ப்ரோ படிச்சு வெப் பேன் நெனைக்கிறே ஏனா ஆ ஆ
சப்போஸ் ஒங்க சித்தப்பாவா பெரியப்பா சொன்னீங்கல்ல
ஆ சித்தப்பா ஆ
ஆ அவர் மேனேஜரா இருந்தாருன்னா
ஆ
அவரு தா இன்டர்வியூ எடுப்பாரு அவரோட டீமுக்கு ஓகேங்களா அப்படி எடு க்கும்போது ஒங்கள தூக்கி உள்ள போட்டாரு அப்படின்னா அவரே சொல்லி குடுத்து அவரே அவங்க டீம்ல வச்சுப்பாரு இப்ப டீமுக்கு தா ஆள் வேணு
ஆ ஆ
அவரு தா இன்டர்வியூ எடுப்பாரு ஏ டீமுக்கு ஆள் வேணு நா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு எடுப்பாரு சோ அப்டி எடுக்கம் போது உங்களயும் ஒரு ஆளா வச்சு
ஆ
உள்ள நொழச்சர்லா ட்வெண்ட்டி ஃபைவ்யர் அவர் எவ்வளோ இது போடுறாரோ அத பொறுத்து
ஆ அம்பு
ஆ சப்போஸ் ஒங்க ஒருக்கயு அவரே எடுத்து செய்யலா பட் நீங்க கத்துக்கணு அவரு ஒங்க ஏன்னா அவரு ஒங்க இத எடுத்து செய்யறதுக்கு அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷ பத்து நிமிஷந்தா ஆகும்
ஆ
பட் நீங்க கத்துக்காம இருந்தா நாளைக்கு அவரு வேற கம்பெனிக்கு போயிட்டாருன்னா நீ டெவலப் பண்றது டெவலப் அப்ளிகேஷன்
ஆ
அப்ளிகேஷன் குடுத்தோ இப்ப நீங்க அப்டேட் போடுறீங்கல்ல அதா அந்த அப்டேட் எப்டி போடுறீங்க அத சிம்பிளா பண்றதுதா வேல அது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரும் அத வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அவங்களுக்கு குடுக்கணு
அவ அது எப்டி கால அங்கேயே கத்து தருவாங்களா எப்டி ப்ரோ அது
கத்தெல்லா தர மாட்டானுங்க ஒரு பத்து நாள் இதுதான் ஒர்கும்பானுங்க நம்ம பாத்து கத்துக்கறதா பக்கத்துல நமக்கு சீனியருகீது இருந்தானா அண்ணா கொஞ்ச சொல்லி குடுங்கன்னா ஒவொரு தன் சொல்லி தரிவியா ஒருத்தெ ஏடா நீ என்னடா படிச்சுட்டு வந்த இத கூட தெரியாதாடா அப்பிடிம்பியா திட்டு வாங்கிட்டு செய்ய வேண்டியதுதா
ஆ
அது ஒண்ணு பிரச்சன இல்ல அப்டியே கத்துக்கணும்னு நெனைச்சா திட்டுவாங்கனா கூட கத்துக்கலா இவ என்னடா என்னய திட்டுறான்னு நினச்சின்னா அன்னைக்கே அப்டியே உக்காந்துர வேண்டியதுதா
சூப்பர்
தோ ஒருநிமிஷம் கூப்பிட்டுங்களா அத அத ஆ கட் பண்ணிட்டு கூப்பறே